ம் ஆ நலம் தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா தோழி
ம் நல்லா இருக்கே தோழி
வீட்டுல எல்லாரு நலமா தோழி
ம் எல்லா நல்லாவா இருக்காங்க தோழி சாப்ட்டிங்களா
ஆ சாப்ட்டே தோழி இங்க தோ ச தக்காளி சட்னி நீங்க என்ன தோழி சாப்டிங்க
இங்கேயு தோசதாங் தோழி தக்காளி சட்னி தேங்கா சட்னி
ஓ சரிங்க தோழி சரிங்க தோழி மதிய சமையல்லா முடிந்து விட்டதா தோழி
இல்ல தோழி இனிமேதா மதியத்துக்கு சமைக்கணு
ஓ சரிங்க தோழி என்னா தோழி செய்லான்னு முடிவு எடுத்துருக்கீங்க
அ சாம்பார் சாத செய்லான்னு முடிவு பண்ணிருக்கே தோழி
இப்போ ச இந்த சாம்பார் ச பிஸ்மிலா பாத் அதுவா தோழி
ஆ ஆமா தோழி குக்கர்ல
பண்ணுவீங்க
அ குக்கர்ல வந்து ஒரு வெங்காய ஒரு தக்காளி ரெண்டு பச்ச மெளகா
ம்
இதெல்லா ஃபஸ்ட் அறிஞ்சு வச்சுக்கணு தோழி
ம் சரிங்க தோழி
அதுக்கப்புற ச ஒரு கப் அரிசிக்கி அர கப் பருப்பு எடுத்துக்கணு தோழி அ எடுத்து ரெண்டத்தையு ஒன்னா மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணி கழுவி வச்சுக்கணு தோழி அப்பற கு க்கர்ல அந்த எண்ண ஊத்தி வெங்காய தக்காளி பச்ச மெளகா அதெல்லா வதக்கிட்டு அதோ ட கொஞ்ச கருவேப்புள்ள கொத்தமல்லி அதயு போட்டு நல்லா வதக்கிக்கணு தோழி
சரிங்க தோழி
ஆ வதக்கிக்கிட்டு இப்ப நா சாம்பாருக்கு வந்து தனியா பொடி அரச்சு வச்சிருக்கே
ம் ம்
அனால வந்து அந்த பொடி போட்டுப்பே இன்னொனு மஞ்சள் தூள் கொஞ்ச மிளகாய் தூள் அது மட்டு சேத்துக்குவோ தோழி
சரிங்க ம்
அதோட நாலு பல்லு பூண்டு போல லைட்டா தட்டி போட்டுப்பே
ம்
அ போட்டு அப்ற அந்த அரிசி பருப்பு வச்சிருக்கோ இல்லயா அத சேத்துக்கிட்டு ஒன்னே கால் கப்பு இப்ப அரிசியு பருப்பு சேத்து ஒன்னே கால் கப்பு எடுத்தொல்லயா அதுக்கோ ஒரு ந நால்ல இருந்து நால்ர கப்பு ஏனா இப்ப சாம்பார் சாத குக்கர்ல செய்யும்போது கொஞ்ச கொழைவா செஞ்சோம்னா நல்லாருக்கு
செரி செரிங்க
தண்ணிக்கு வந்து ந நால்ல இருந்து நால்ர கப்பு வரைக்கு எடுத்துக்கலா தோழி
ம் ம்
அத எடுத்துக்கிட்டு அப்ற அத மூடி வச்சு மூணு விசில் விட்டு எடுத்துகிட்டு இன்னொரு கடாயில தாளிப்பு போட்டுக்குவே தோழி எண்ண ஊத்தி கடுகு அதுல கொஞ்ச க கருவபுள்ள ரெண்டு கா ரெண்டு மூணு காஞ்ச மெளகா
ம்
அப்ற பெருங்காயத்தூள் கொஞ்ச அதையு போட்டு தாளிச்சு ஊத்திட்டு மேலே லேசா நெய் ஊத்திப்போ தோழி
ஓ சரிங்க சரிங்க ஆ இது வந்து புளி இந்த அரிசி சியு பருப்பையு ஊற வைக்கணுமா தோழி ரொம்ப நேரோ
ரொம்ப நேரம்லா வேணா தோழி ஒரு அஞ்சுல இருந்து ஒரு பத்து நிமிஷ ஊர்னுச்சுனாலே போது
போது சரியா போச்சு அப்புறம் இந்த இது சொன்னீங்களா தோழி மொளகா அரைச்சி வச்சு அது என்ன தோழி அந்த சாம்பாருக்கு போடுவோம்ள அரச்சு வச்ச தூளு அது வா தோழி
ஆ இல்ல தோழி இது வந்து சாம்பார் பொடினு தனியா இரு வச்சுப்ப அதாவது வந்து மல்லி
ம் ம்
கல்ல பருப்பு ஜீரகோ வெந்தயே கொஞ்ச கடுகு அதுக்குள்ள ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகா அதுலயு கொஞ்சோ பெருங்காயத்தூள் அதெல்லா போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு
ம் ம்
கருக விட்றக்கூடாது கருக விடாம லேசாக அந்த வாசன வர அளவுக்கு நல்லா வறுத்து அரைச்சு வச்சுக்கணனு தோழி
ஓ சரிங்க சரிங்க தோழி நல்லயிருக்கு தோழி நா இது வரைக்கு பண்ணதில்ல தோழி நா பண்ணி பாக்குற தோழி கண்டிப்பா நல்லா இருக்கு டேஷ்டா அது க்கு என்ன தோழி சைடிஷ் பண்ணுவீங்க தொட்டுக்க
தொட்டுக்கு வந்து அதுக்கு அது வடகம் வீட்லயே நா வடகம் போட்டு வச்சுப்பே அத போறிசி வெச்சுப்ப ஒரு முட்ட அவிச்சு வச்சுப்ப தோழி
சரிங்க தோழி சரிங்க தோழி சரிங்க தோழி சரிங்க தோழி சொல்லுங்க தோழி அப்புற தோழி என்ன தோழி இப்ப என்ன வெயில் தாக்க அதி கமா இருக்கு தோழி அதுக்கு ஏதாவது எத எடுத்துக்கிறீங்களா தோழி உடம்புக்கு
எதுக்கு தோழி
வெயில் ஆமா தோழி வெயில் அதிகமா இருக்குல தோழி ரொம்பவே தாங்க முடியல தோழி பதினோரு மணிக்கு வெயில் வரும் பாத்தா எட்டு ஒன்பது மணிக்குலா வந்துடுது வெளில போகவே முடியல தோழி ரொம்ப கஷ்டமா த இருக்கு பாத்தீங்கன்னா உங்க ஊர்ல எல்லா எப்டி தோழி இருக்கு
இங்கேயுமே வெயில் அதிகமாக தா தோழிருக்கு இப்போ பாத்தீங்கன்னா மணி ஒரு பத்தர ப பத்தே முக்கால் இருக்குமா இப்பவே ரொம்ப வெயில் அதிக தோழி இப்ப பாத்தீங்கன்னா வாசலுக்கு வர முடியாது கொள்ளைக்கு வர முடியாது வீட்டுக்குள்ளே தா அந்த அளவுக்கு நம்ம வீட்லேயே வெளில வர முடியாத அளவுக்கு வெயில் அதிகமாதா தோழி இருக்கு
அது முடியல தோழி வெளியில அவ ஆனாலு அந்த நேரத்துக்கு இந்த பன்னெண்டு மணி உச்சி வெயில்ல தா வெளியில போகிற மாரி இருக்கு வேல எதாது வந்துடுது
உம் ஆமாங்க தோழி
அது கொஞ்ச கஷ்டமாதா தோழி இருக்குது ரொம்பவே ஆ என்ன பண்றது
இதுக்கு வந்து டெய்லியு மத்தியதுல கொஞ்சம் தயிர் சாதம் எடுத்துக்கிட்டா நல்லது தோழி இன்னொண்ணு கடையில வந்து இந்த பாதாம் பிசின்
ஆ ஆமா தோழி ஆமா அது சொல்ராங்க
ஆ இன்னொன்னு ஏதோ ஒரு விதை சொல்லுவாங்க
அந்த சியாசீட் சொல்றீங்களா
ஆ ஆமாங்க தோழி அது அதெல்லா வந்து ஊற வச்சு சும்மா நம்ம இந்த நன்னாரி சர்பத் அது மாரி போல்லனா கூட லெமன் ஜூஸ் அதுல எல்லா கூட அந்த பாதாம் பீசன் போட்டு சாப்
ஆ நல்லது ஆனா ஆ சத்த குளிர் சி சளி பிடிச்சடுது அப்படிங்கிறாங்க தோழி கொழந்தைங்களுக்கு க்கலா குடுத்தாக்க தங்கிட்ட கூட கேட்டப்ப அவங்க டெய்லியுமே குடுத்து சளி பபுடிச்சிருச்சு பளக்கு
இப்ப டை லி குடுக்கலனா கூட ஒரு மூணு நாளைக் ஒரு தட ரெண்டு நாளைக் ஒரு தட குடுக்குறது கொ ஞ்ச நல்லதுதா தோழி ம் ஆ குடுக்கலா தோழி இப்ப ந பாத்தீங்கன்னா மூணு மூன்ற வயசுக் கொழந்த வச்சிருக்கே நா குடுப்பே டெய்லி குடுக்க மாட்டே வாரத்துல ஒரு ரெண்டு நாள் தா அந்த மாரி ஜூஸ்லா போட்டு வீட்ல போட்டு குடுப் இப்ப அது மாரி கடைல எல்லா வாங்கி அவ்வளோவா குடுக்க மாட்ட தோழி
ஆ சரிங்க
பாத்தீங்கன்னா எ ஹஸ்பண்ட் எங்க வீட்டுக்காரவங்க வந்து இந்த நன்னாரில்லா வாங்கி குடுப்பாங்க
ம் ம் ம்
னால அதெல்லா போட்டு குடுப்பே தோழி அது இல்லாத நேர இல்ல இ மாதிரி எலும்பிச்ச பழத்துல இல்ல வந்து அந்த சாத்து குடி இருக்கு இல்லையா அதுல எல்லா போட்டு அந்த நன்னாரி மட்டு ஊற வச்சு பாதாம் பீஸ் மட்டு ஊறவிச்சு குடுப்பே தோழி
ஆ நல்லது தானா அதா நா வாங்கி வச்சிருக்கே தோழி ஆனா பயன குடுக்குறதுல்ல சளி அடிக்கடி பிடிச்சடுமோ அப்படின்னு சொல்லிட்டு என்னமாக நானு குடுத்து பாத் குற தோழி அடிய கொஞ்ச கொஞ்சமா கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி
அது மாரி வெயில்லு இந்த ரொம்ப அதிகமா இருக்கனால என் வாரத்துல ஒரு ரெண்டு தடவ எண்ணெ தேய்ச் சு குளிக்கல எல்லா
ஆ நல்லது ஆமா ஆமா தோழி கண்டிப்பா கண்டிப்பா இளநீரு இந்த பன நுங்கு அதெல்லாமே எடுத்துக்கறது நல்லது தா
ஆமாங்க தோழி
எளநீரே ரொம்பவே நல்லாவே கேக்கு
ம்
இப்போ வேறு பள்ளி தெறந்ததுனால வேறு அங்க வே கொண்டு போய் விடுறது கொல்றது அப்படியே போயட்டுருக்கு தோழி
அங்க பாத்தீங்கன்னா அங்கயமே வெயில் வெயில் தா தோழி பிரச்சனை திருமே மூன்ற ம மூணு மணி மூ மணிக்கு அழைச்சிட்டு வந்தாலுமே பா பத்தீங்கன்னா வெயில் ஜாஸ்தியாதா இருக்கு இருக்கதா முடியல சுத்தமா
ம் ஆமாங்கப்ப
ம் அப்படியே போ தெ இப்ப ஏதாவது பயணம் மேற்கொண்டிர்களா தோழி
என்னாங்க தோழி
பயணம் ஏதாவது போ போயிட்டு வந்துருந்தீங்களா தோழி அத பத்தி பகிர முடியுமா
இல்ல தோழி இப்ப அந்த இப்ப எதுவு வெளியில பயணம் எல்லா அவ்வளோவா போல தோழி
ம் ம் ம்
இப்போ பசங்கல்லா ஸ்கூல் இ ப பள்ளிக்குல்லா இ படிச்சுட்ருந்தாங்க அப்படின்னாக் உக்காந்த விடுமுறையில அழ வச்சுட்டு போயந்திருக்கலா இப்ப நா வச்சுக்கிறது ஒரே ஒரு கொழந்தை சின்ன கொழந்தை அதா அதனால இப்ப இந்த வருஷந்தா அவங்கள வந்து பள்ளியிலயே சேத்துருக்கறே
அப்படியா தோழி சரி சரி அலா அழுவுறாங்களா அழாம வெளையாண்டுட்ருக்காங்களா
விளையாண்டுட்ருக்காங்க தோழி
சரிங்க தோழி சரிங்க தோழி இன்னைக்கு கெடையாதா தோழி லீவா
இல்லண்ண இன் இன்னைக்கு வந்து அஷ்டமிங்கதனால ஸ்கூல் வந்து மின்னாடி சேத்துட்டே இன்னும் சா பள்ளிக்கு வந்து அனுப்ப ப்பல அதனால புதன்கெழம அனுப்பலா அப்ன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாள் வச்சு வச்சு இதைய வச்சு எப்டி மேய்க போறது எல்லாம்னு தோழி தெரியல சரி அந்திர வாலுங்க தோழி
ஓ அப்டிங்களா இப்ப பள்ளிக்கு ன்னா என்ன தோழி அரமண் நேர அது அதாவது பாதி இன்ன முழு நேரமா இல்ல அப்டி சொல்லி
ம் காலையில ஒம்போது மணிக்கு ஆரம்பிச்சு மதியம் வந்து மூணு மணிக்கு மூன்ரைக்கு க்கி விடுவம் அப்டின்னு சொன்னாங்க எடையில கொழந்தைங்க அழுததுன்னா வேணா நாங்க ஃபோன் பண்றோ அப்போ வந்து நீங்க எத்தன மணியா இருந்தாலு வேணா வந்து அழச்சிட்டு போயிடலா
ஏ சின்ன கொழந்த தான தோழி ஆ அந்த ஆஃப் டே அப்பில்லா சொல்லுவாங்கள அப்டி விட மாட்டாங்களா
அப்பல்லா இல்லையாங்க தோழி
ஐயோ பாவமே சாப்பாடெல்லா எப்டி நீங்க போய் ஊட்டணு
சாப்பால்லா குடுத்துதா விடணு நாங்க தா ஊட்டி விடுவோ நாங்க கேட்டோ தோழி வந்து வந்து நானே வந்து வீடு ஊட்டி விட்டுட்டு போலாம்மா மதிய நேரத்துல சாப்பாட் டைம்ல அப்டின்னு கேட்டதுக்கு இல்ல வரக்கூடாது எல்லாரோட பெற்றோர்களும் வந்து ஊட்ட முடியாது இல்லையா அதனால வந்து ந்து நீங்களும் வரக்கூடாது அப்றோ அந்த பசங்களுக்கு ஒரு ஏக்கமா போயிடும் அதனால வராதிங்க அப்புன்னு சொல்ட்டாங்க தோழி அப்றோ அப்ப எப்டி அவங்க அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அப்டின்னு சொன்னதுக்கு இல்ல நாங்க இங்க இருக்க இருக்கிற ஆசிரியர்களே ஊட்டி விட்டுருவோ எல்லா கொழந்தைகளுக்குமே உங்க கொழந்தைய நாங்க நல்லா பாத்துக்குறோ
அது எப்டி தோழி எல்லாருக்கு ஒரே நேரத்துல ஊட்ட முடியு
ஆ வந்து எல்லா பசங்களுக்கு ஊட்ட முடியாது இல்லையா ஒரு ரெண்டு நாள் ஊட்டுவாங்க அப்றோ திட்டுவாங்க
அவங்க கண்டிப்பா திட்டுவாங்க அப்றோ இதுங்களும் அடம் புடிக்குங்க அப்ப திட்ட தான செய்வாங்க
ஆ கண்டிப்பா தோழி அத சொன்னா அவங்க வந்து புரிஞ்சுக்க மாட்றாங்க தோழி எல்லாரோட பெற்றோர்களயு வர முடியாது அப்றோ அந்த ககொழந்தைங்க எல்லா ஒரு மாரி ஏக்கமா பாக்கும் இல்லையா
ம் ம்
அதனால வராதிங்க அப் புன்னு சொல்லிட்டாங்க தோழி அதனாலே யோச்சிக்கிட்டு இப்ப ஸ்கூல் போ ப பள்ளிக்கு போனா அழுவுமோ இப்ப விடலாமா விட வேணாமா அப்படிங்கிற ஒரு யோசனையிலயே இருக்க வேண்டியதா இருக்கு தோழி அந்த அளவுக்கு சின்ன பிள்ளைங்கறனால எல்லாமே தெரியாதுல்ல தொழி
ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா
ம்
நா யோசிக்க வேண்டிய விஷயந்தா தோழி நெறையா உங்கள்ட்ட இருந்து பகிர்வோ தோழி பின்பு தொடர்வோ நன்றி தோழி
நன்றி தோழி